ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா சொல்லுங்க தோழி இன்னைக்கு எந்த தலைப்ப பத்தி பேச லா சொல்லுங்க நா இன்னைக்கு என்ன கீர பொரியல் தண்டு பொரியல்
அப்டியா நா இன்னைக்கு வந்து இது பருப்பு ரசம்
ம்
ஆ என்ன தலைப்ப பத்தி பேசலா எனக்கு எதுவு தோணல தோழி உங்களுக்கு எதாவ்து இருந்தா சொல்லுங்களே அ
போ பெண்கள் வந்து அ ப இப்ப வாகனங்கள்லா ஓட்றாங்கல்ல எட் அது டூ வீலரா இருக்கட்டு ஃபோர் வீல அத பத்தி நீங்க எப்ப த்தி நம்ம பேசலாமா உங்களுக்கு என்ன வ வண்டி ஓட்ட தெரியு ஏனா
ஆ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா இந்த மாரி ஐடியா குடுத் தா ரொம்ப நல்லது அ எனக்கு வந்து சைக்கிள் ஓட் ட்ட தெரியு இது அ இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியு தோழி ஏனா மூன்று சக்கர னம் ஓட்டவா ஓட்றருந்தா நம்ம அதுக்கு பழகனு அது அந்த அளவுக்கு பழகல உங்களுக்
சேரி ஆ எனக்கு அதேதாங்க சைக்கிள் ஓட்டுவே வண்டி ஓட் இப்ப வரைக்கு டூ வீலர் ஓட் ட்டிக்கிட்டுதா இருக்கே நம்மளுக்கு தெரியுன் தெரிஞ்சாலே அப்பற வீட்ல நம்மள வச்சு செஞ்சுருவாங்களே ஆமா எல்லாத்துக்கு நம்மளைவே போ போ நீயே போய் எல்லா பண்ணு எல்லா பண்ணுட்டு அ எல்லா பக்கம் நம்மள தா அலைய விடுவாங்க வீட்டு வேல பத்தாதுன்ட்டு வண்டி ஓட்ட தெரிஞ்ச பாவத்து க்கு அதுவு நம்மதா போனு வர்ணு ஃபோர் வீலர் ஓட்டி லைசன்ஸ் எடுத்திருக்கேங்க ஆனா வந்துட்டு டச் ச்சு இல்ல அது அத ஓட்டிட்டே இருந்தாதா து நல்ல சரா சராங்கமா இருக்கு இப்ப எப்டிங்க நம்ம இந்த டூ வீலர் ஓட்டிட்டே இருக் றோ நம்மளுக்கு சராங்கமா இருக்கு அந்த அது ஓட்டிட்டே இருக் க்கணு இல்லையா அது இல்லாதங்காட்டி கொஞ்ச இதா இருக்கு
ஓ இல்ல இல்ல தோழி கரெக்ட்டு தா ஏனா நம்ம வந்து ஒரு விஷ்யத்த வந்து பண்ண பண்ண பண்ணதா நம்மளுக்கு இதாகு நானா வந்து டூ வீலர் ஓட்டப்ப ஊரு பக்க ஓட்டிக்கிட்டு இருந்தோ ஆ இங்க வந்து சி இது சிட்டி சைட் ஓட்ற த்துக்குலா தெரியாது ட்ராஃபிக் ஆகு இதெல்லா தெரியாது எ கணவரு எனக்கு சப்போட் பண்ணல
ஆ
அ விட்ற நா வந்து சிட்டி சைட்ல வண்டி எடுக்குறன்னு சொல்லிட்டே அ இந்த லைசன்ஸ் இல்லாம வண்டி எடுக்க மாட்டே எங்களும் பத்தரும் நின்டுகிட்ருக்க அப்டினே சொல்லிட்டே கடைசில ஒரு ஸ்டேஜுக்கு அப் அப்றோ செரி வண்டி ஓட்டி பா இது பண்லா லைசன்ஸ் எடுக்குறேன் சொன்ன லைசன்ஸ் எடுக்கறதுக்கு எட்டு போடணு ஐயோ அது பெரு இதாயிடுச்சு எனக்கு
அது அப்டிதா தோழி இருக்கு அது ரொம்ப சுலபந்தான் நீங்க பயப்படுறனால தா அது கடினமா இருக்கு நீங்க ஒண்ணுமே இல்ல நீங்களே ரோட் ட்ல நீங்க அது ஒரு மாரி ப ஒரு பயிற்சி எடுத்தீங்கன்னா சுலபம்மா போட்டுர்லா அது ஒண்ணு பெரிய கஷ்டமே கெடையாது உண்மையாவே
அது வந்து நம்ம இப்ப போட்டு பழகுனனால ஓ கே தோழி நம்ம அந்த எடத்துல வண்டி வண்டி புதுசு வண்டிய ஹேண்டில் பண்றது தெரியணு எல்லாமே இருக்கு நம்ம அப்பா வீட் டு வண்டில பழகனதுக்கு இங்க வந்து ஆக் ட்டிவால பழகறதுக்கு வித்யாச இரு அங்கனா அப்பா வீட்ல இருக்கிறது நம்மளுக்கு எக்செல் வண்டி அந்த வண்டிய ஓட்டி பழகிருக்கோ இந்த வண்டிய ஓட்றதுக்கு நம்மளுக்கு இது வேணு பழக்கோல்ல நம்மக்கு ஏ கணவர் வந்து என்ன பண்ணாருன்னா ஓட்டு பழகு அப்டின் சொல்லி கூட்டு போனாரு பழக்குறதுக்கு ட்ரை பண்ணு தோழியும் ஆனா கீழ விழுக போன எனக்கு தெரியல இப்டி போடுற அப்டி போடுற சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடைசி லாஸ்ட்டு பைனலு அங்கயு போய்ட்ட ஏ லை எசன்ஸ் போடுற எடத்துக்கு போயாச்சு அங்க வந்து விட்டுட்டு போய்ட்டாங்க அவங்க வேலைக்கி பே ட்டாங்க நா என்னய மட்டு விட்டு போய்ட்டாங்க எனக்கு எனக்கு வந்து யாருமே சப்போட் இல்ல நா மட்டு த
அதாது ஒரு ஒரு எடத்துல நீ இத பண்ணிட்லா பண்ணுன் சொல்றதுக்கு உனக்கு அந்த எடத்துல ஆள் இல்ல
ய்ய ஆள் இல்ல எனக்கு பயோ வந்துச்சு பயோ இருந்துச்சு ஓ ஓட்டி ஓட்டி பாத்த வ அவங்க அந்த இத வச்சி ட்ரை பண்ணி பாருங்கன் சொன்னாங்க கார் ஒருத்தவங்க ஓட்டிக்கிட்ருந்தாங்க கார் மு முடிஞ்சவொனே சரி டூ வீலரு பலகி பாக்கலா என்னா அவரு ஆ ஆ செக் பண்றவரு வர வரைக்கு நம்ம ட்ரை பண்ணி பாக்கலா ஆ ஆ எல்லா வேற வண்டிய வாங்கி இது பண்றப்ப எ நம்ம வண்டிய பரவால்லன்னு சொல்ட்டு அங்க உக்கறவங்க ய வண்டி கூட இது பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க அது போட்டு வரல எனக்கு வரவே இல்ல கா இது பண்ண முடியல இன்னொர் டைம் இது பண்ண அப்ரோ வந்து லாஸ்டா எனக்கு இந்த புக் பண்ணுவாங்கள நம்மளுக்கு இந்த லைசன்ஸ் புக் பண்ற அந்தது வெளில குடுக் இத இது பண்ணுமோ அந்த எடத்துல வந்து லைட்ட ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்க எடத்துல அவங்க அவங்க எங்கிட்ட கேள்வி கேட்டாங்க நீ ஒங்கள பாத்தா போட்ற மாரி தெரில கண்டிப்பா ரிஜெக்ட் ஆய்டு அப்டின் சொன்னாங்க நீங்க வேணா திரும்ப ட்ரைவி்ங் ஸ்கூல் வந்து பழகிட்டு என்னடா வண்டி ஓட்ட தெரி நம்ம போய் ட்ரைவிங் ஸ்கூலு வர சொல்றாங்களே போ போட முடியாது அப்டின்னு சொன்னாங்க அ அந்த நிமிஷத்துல நம்ம ரொம்ப கஷ்டமா இருந்திச்சி
நிச்சயமா இருக்கு ஏனா தெரியிற ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரில அப்டின்னு நம்மம் போ இல்ல சொல்லும் போது கஷ்
ஆ அத விட என்னன்னா அந்த எடத்துல நம்மளுக்கு கை குடுக்குறத்து கூட யாருமில்ல எதுமே சொல்லி தரதுக்கு ஆருல்ல அது நம்ம பேப்பர் எல்லாமே ரெடியாடுச்சி அந்த பேப்பர்ல அவுங்க சைன் பண்ணா மட்டுந்தா நம்மளுக்கு லைசன்ஸ் கெடைக்கு எனக்கு என்ன பண்ணணு தெரியல அப் போ அங்க இருக்கிற ஒரு ஒரு நல்ல மனிதர் அவரு அவரு அவரோட வார்த்தைகள் மட்டு ஏ காதுல உளுந்துச்சு அவரு ஏன்கிட்ட சொ சொன்னது நீங்க வந்து பக்கத்துல போனீங்கன்னா கண்டிப்பா கால் வப்பீங்க எப்பயுமே ஒரு வளைவு போடப்ப கொஞ்சு தூரமா போய் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஹ தள்ளி போய் போட் போட்டிங்னா உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க அப்டின் சொல்லி சொன்னாங்க அந்த சொன்ன ஒரு விஷயத்த தா லாஸ்டா போட்றப்போ மைண்ட்ல வச்சிகிட்ட வேற எதுவுமே நெனக்கவே இல்ல க அத போட்ருவ நம்பிக்க இல்ல இல்லனா ஒன்னு பண்ண முடியாதுன் முடிவே பண்ணியாச்சு வாய்ப்பு அவர் சொன்னாரு சொன்னத வச்சு லாஸ்ட்ல மைண்ட்ல போயிட்டு கொஞ்சோ லாங்ல போய்ட்டு நா கால் வச்சா அவுட்டு
கண்டிப்பாங்க ம்
கூடாது நம்ளுக்கு ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க அப்பின்னா லாஸ்ட்டா கொஞ்சோ தூர அந்த கல்லு வரைக்கு போட்டு அந்த அடையாள இதுக்கு அவர் சொன்னாரு அந்த கல்லு வரைக்கு போனீங்கன்னா கொஞ்சோ இது போட்றலா அப்டின் சொன்னாரு அந்த கல்லு வரைக்கு போய்ட் இங்க வந்துட்டு அந்த அவருக்கு முன்னாடி வர்றதுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் பின்னாடியே வந்துட்டு கைய தூக்கியாச்சு
ஓ பயத்துல அது நீங்க பயத்தோடயே போட்டீங்க எனக்கு ஒரு ரொம்ப சின்ன வயசுலய எடுத்துட்டு அதாவது கிட்ட கிட்டத்தட்ட என்னோட இருபத்தி ரெண்டு வயசுங்களயே நா எடுத்துக்கிட்ட எனக்கு பயம் தெரியல போல இருக்கு அப்பா சொல்லிக் குடுத்தாரு ஆனா அப்பா நா எக்ஸ்லயே பழகலீங்க நா எடுத்துனமே அந்த டூ வீலர் ஸ்கூட் டி சொல்லுவாங்கள அப்ப அதுதா ரொம்ப இது நம்மலா இரு கீழ பாத்தீங்கனா அந்த பிங்க்கு கலர் ஒய்டு ரொம்ப கொஞ்சு வெயிட் கம்மியா இருக்கிற ஸ்கூ ட்டி இருக்கு பாத்தீங்கள ஹ அதுதா லேடிஸ்குனோ வச் ப்பாங்க அது ரொம்ப நல்லாவு இருக்கு ஹ அதுல எனக்கு பலகவு எனக்கு ரொம்ப சுலபமாயிருச்சு அப்ப இப்டி மட்டு ஒரு வாட்டி சொன்னாரு அவ்ளோதா அப் பாவு நீங்க சொன்ன மாரி எனக்கு வரவே இல்ல நானு எ அக்காவு ஒன்னாதா போயி ஹ எடுத்துட்டு நாங்க வந்துட்டோ ஹ ப இள கன்று பயோ அறியாதுங்கறது நீங்க இவ்ளோ விஷயோ சொன்னதுக்கப்ரோ அப்புறந்தா ஒருவேள எனக்கு மேபி நா சின்னதா இருக்கம் காட்டிய என்னமோ எனக்கு பயம் தெரிலன்னு நா நெனக்கிற
இல்ல இல்ல அதாவது எனக்கு என்னனா பயத்த விட எனக்கு என்னனா எடம் புதுசு கூட ஆள் இல்ல எப்டி போடனும்னு தெரியல இதுக்கு வாரத்ல இதுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் போய் ட்ரெய்னிங்கு எங்க வீட்டுக்காரு குடுத்தாரு அப்பயு வரல எதுவுமே பண்ண முடில விட்டுட்டு கூட ம் அதுலா காட்றதுல்ல நம்ம நம்மலாமா அதுக்கப்புறமு விட்டுட்டு நான் இங்க போட்டுட்டு திரும்ப லைசன்ஸ் வாங்குறதுக்கு இன்னொரு எடத்துக்கு போகணு அங்கயு எனக்கு வழி தெரியாது யாருமே சப்போ்ட் இல்ல வண்டி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வரணு அதுக்கு வழி தெரியல எல்லாமே அந்த வண்டியோட அனுபவன்றது அந்த
ரொம்ப அது இப்பல்ல எல்லாரு ஓட் றாங்க தோழி அப்டி இருக்கவே கூடாதுங்கறதான் நான் ஆக்சுவலா நான் அத பத்தி பேஸ்
ஆ மா மா கண்
இப்ப வந்து அர கொறயாவு பழக கூடாது கண்டிப்பா வந்து அது அவங்களுக்குதா சேஃப் கெடையாது அப்பற யாரு ஹெல்மெட் போடுறது கெடையாது அ உங்களுக்கு இப்போ என்னதா நல்ல திறமையா வண்டி ஓட்ட தெரிஞ்சாலு கூட நம்மளோட பாதுகாப்புக்கு நிச்சயமா அந்த தலைக்கவசோ போட்டு தா ஆகணு தோழி அப் டி போடலன் வெச்சுக்கோங்களே அ நம்ம போட்டுட்ருக்கற சமயோ ஒன்னு ஆகல போடாத சமயோ நமக்கு எதாவ்து இன்னைக்கு தா போட்ருக்க மாட்டோன் வைங்களே எதாவ்துன்னா அப்பதா அந்த ஹெ அந்த தலைக்கவசத்த பண்ணுடய அரும தெரியு அதனால நம்ம முடிஞ்சளவுக்கு எப் எவ் எப்வ்மே அத அந்நிய எட மாரி நம்ம பாத்துக்கணு இல்லைங்ளா அதனால
அதாவ்து பக்கத்துல இருக்கிறப்ப நம்ளுக்கு வந்து கொஞ்சோ ஓகே போயிட்டு வந்துர்லா நம்ம எப்பயுமே கொஞ்சோ ஆ டிஸ்டன்ஸா இருக்கிறப்ப நம்ம கண்டிப்பா எடுத்து
செரிம்மா இப்ப நீ சொன்ன மாரி இப்ப ஒரு நாலு தெருவு தள்ளி ஒரு சின்ன கடைக்கு போகனுனா அது தேவுல் உங்களுக்கு அந்த அளவுக்கு டிராபிக்கா இருக்காது ஸ்பீடா இருக்கு வர மாட்டாங்க இப்ப நம்ம த அத தாண்டி கொஞ்ச ட டவுனுக்கெல்லா போற மாரி ஒரு சூழ்நெல வரும் போது நிச்சயமா நம்ம இது பண்ணனு அப்பற சின்ன பிள்ளைங்கெல்லா இன்னிக்கி சின்ன அந்த நைன்த்து டென்த்லயே எடுத்தறது ஓட்டுறது இஷ்டத்துக்கி வெளிய வர்றது இதெல்லா கண் டிப்பா தவிர்க்கணு இதுக்கெல்லா ஒரு ச சட்ட வந்து கொஞ்ச ஸ்ட்ரிக்டா அதுக்கு எதாவ்து பண்ணணு
இல்ல தோழி அதாவ்து என்னன்னா பழகுறது கூட பிரச்சனை இல்லை இவுங்க வண்டிய எடுத்துட்டு பக்கத்துல வந்துட்டு அவ்ளோ அதாவ்து என்னன்னா ச வண்டி சவுண்டுக்கே நம்மளுக்கு பயோ வந்துரு அந்த தட தட தடன்னு நம்ம ஓட்றதே பெரிய விஷ்யோ அதாவ்து வண்டி ஓட்ட தெரியு தெரியு தெரிஞ்சு நம்ம ஒண்ணு போய்கிட்ருந்தா பக்கத்துல அவ்ளோ சவுண்டா வர்றப்ப ஒரு ஒரு விதமான பய ஏற்படுது கை நடுக்கோ ஆவுது தோழி
ம் நிச்சயமாங்க அவு அ அதாவ் து நல்லா ஓட்டுறவங்களே நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில எடத்துல வந்து அவுங்களுக்கே தடுமாறு
ஆமா கண்டிப்பா
ம் மாரி அரகொறயா ஓட்றவங்களுக்கு சொல்லவே தேவ கெடயாது அவுங்க பாட்டுக்கு இஷ்டத்திக்கு எடுத்துட்டு வர்றது போறது அது கேக்குறதே கெடய சொன்ன பேச்சக் கேக்கவு மாட்டாங்க
கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு
சிம்ம கேக்குதுங்ளா தோழி
ஆ தோழி கேக்குதா
ஆ சொல்லுங்க
ஆ இல்லல்ல ஏக்சுலா ஆ அதுதா அதாவ்து வீட்ல ப பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு பெரிய பசங்களுக்கு பழகுறது பிரச்சனையே கெடையாது ஆனா நாங்க என்னப்பா நாங்கலா வண்டி ஓட்றப்ப நாங்க சிட்டி சைடு இருந்து ஓட்டு பாக்குறப்ப எய்த்துல ஒரு பாட்டி ஓட்டிட்டு இருந்துச்சு அப்பல்லா தோணுச்சு பாட்டி ஓட்டுது நம்மளால ஓட்ட முடியாதா நம்ம என்ன அவ்ளோ இதாய்ட்டமா அப்டினு அந்த ஒரு தைரிய வந்துனால தா வண்டி எடுத்தோ அதுக்கு முன்னாடி வரைக்கு வண்டி எடுக்கவே இல்ல
ஆனா அவுங்களோட தைரியோல்லா நமக்கு வரா
அ வராது இருந்தாலு நம்மோ நம்மோ நம்ம முன்னாடி ஒருத்தவங்க ஒரு பாட்டி ஒட்டுறாங்க நம்ம ஏன் இப்படி இவ்ளோ இதா இருக்கோமே அப்டி அந்த ஒரு எதிர் வரு ல நம்ம என்ன அந்த அளவுக்கு இதா இருக்கோமா வீக்கா இருக்கோமா அப்டின்னு தோணுச்சு இதெல்லா அதெல்லா பாக்குறப்பதா தைரியமா எடுத்து ஓட்டணும்னு ஒரு வண்டி வண்டி இருக்கு நம்ம ஓட்டாம இது என்ன பண்ண போறோ தோழி
நிச்சமா ம் நானு எ பொண்ணு கத் கத்து குடுத்துட்டு தா இருக்கே ஆனா வந்து எதுக்குமே வெளில போவே கூடாது ஏதா இருந்தாலு உங்களோட வயசு அது வரணு சில விஷயங்கள்லா சட்டப்படி செஞ்சதுக்கு அப் பற தா நீ ஒன்ஸ் வெ ஏ போணு அப்டிங்கற மாரி நா சொல் கத்துக்குங்க கத்துக்கற வயசுல எல்லாமே கத்துக்கிட்டீங்கன்னாதா நல் நல்லது அது கத்துக்கலேனா தா பிரச்சன கத்துக்கிடுங்க ஆனா வந்து எங்க பயன்படுத்தட்டுமோ அங்கதா பயன்படுத் தூனு அது வரைக்கு அவசரப்படக்க கூடாது இந்த தலைப்ப பத்தி நெறய பகிர்ந்துகிட்டோ
இப்ப அதுக்கு நன்றி தோழி நன்றி தோழி நன்றி நன்றி ஆ நன்றி தோழி